ஆ
ஹலோ ஆ சொல்லுங்க கேக்குதா
ஆ என்ன சாப்பாடு செஞ்சீங்க
இன்னைக்கா இது வெண்டக்கா வெண்டக்கா கொழம்பு பீட்ரூட் பொரியலு அப்புறமேட்டு பசங்களுக்கு ஸ்கூலு க்கு வந்து கேரட் தோசையு சட்னியு
தோசயு சட்னியுமா
அ கேரட் தோச போட்டு அப்பறோ சட்னி குடுத்துவுட்டே
அது மதியத்துக்கு பசங்களுக்கு தண்ணி தாகமா எடுக்கு வெயிலுக்கு அது ஏ ஏ ஏத்துக்குமா
அ அதா இப்ப சாப்ட்டு இப்ப ஒன் ஓ கிளாக் சாப்ட்டாங்கன்னா ஒரு டூ ஹார்ஸ் தான ஒடனே வீட்டுக்கு வந்துருவாங்கன் ன்ற மாரிங்கறதுனால த்ரீ சி இப்போ கொழம்பு அ வெண்டக்கா கொழம்பு வெச்சாலு சாப் ட்டுக்க மாட்டாங்க பீட்ரூட் பொரியல் போட்டுக் குடுத்தாலு சாப்ட மாட்டாங்க சேரி அவங்க சாப் ற மாரி எது இருக்கு இட்லி குடுத்தா இட்லி இன்னு தண்ணித் தாகோ எடுக்கோ அப்டின்றத்னால தோசயு சட்னியு குடுத்துட் புளியோகரா பண்ணிருந்தே
நா வந்து பீட்ரூட் சாதோ செஞ்சே பீட்ரூட்டு கெ கெலரி குடுத்த மு ட்ட வெச்சி அவிச்ச முட்ட வெச்சி அ குடுத்தனுப்பிட்ட அ பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லா வந்து எ புள்ளைங்க சாப்டுவாங்க
உ
ஆ ஹெல்த்தியான ஃபுட் தான இது பீட்ரூட்டு கேரட்லா என்னல ஸ்கூலுக்கோ அதா குடுத்தனுப்பிருக்க இல்ல எங்களுக்குல்லா பசங்கள ஸ்கூலுக்கு தா குடுத்தனுப்பிடுவோ ஊட்டியு உட்டுவா ஊட்டிவுட்ட ஒன்னே சா பாட்டுட்டு அதுங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடுங்க ஸ்நாக்ஸ் எத்து குடுத்துருவ அது சாப்ட்டு தண்ணி குடிச்சிட்டு ஃபினிஷ் பண்ட்டு வந்து சொல்லுங்க
உ
உ மத்தபடி வந்து உ எதுவாந்தாலு இது அம்மா என்க்கி அ உப்மா வேண்டா சதா சேமியாவு சொல்லுவாங்க சேமியா உப்மா எனக்கு வேண்டா அப்டின்னோ ஒரு நாத்துல வந்து ஒரு நாத்துல வந்தே இதுஸ் இன்னா சொல்லுவாங்க இப்ப இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரே ந ஒரே ஸ்நாக்ஸ்ஸே ரெண்டு வாட்டி குத்தனப்பண்ணா ஏ மா இதே குடுக்கற அப்டின்னு கேப்பாங்க ஸ்நாக்ஸ் எல்லா வந்து வீட்டுக்கே மார்னிங் வந்து ஸ்நாக்ஸ்ஸு குடுத்துட்டு அதுக்கப்றோ லஞ்சு இப்ப நம்ம எ எ எப்டி சொல்லுவாங்க பிரேக் டைம் உடுவாங்கல்ல
ஆமா
லஞ்ச் டைம் வர பிரேக் டைம் வரல்ல அந்த பிரேக் டைம்லந்தா வந்து அவுங்க ஸ்நாக்ஸ் வந்து குடுத்து பசங்கள சாப்ட வப்பாங்க ஸ்நாக்ஸ்ஸல்லா வந்து நம்ப எந்த உருளக்கெழங்கு சிப்ஸு இல்ல மரவள்ளிக்கெழங்கு சிப்ஸு பழங்கள் அப்ற அப்றோ வந்து நட்ஸு இதெல்லா எதுவனா குத்து அனுப்பலா ஆனா பிஸ்கெட்டுத் தவர பிஸ்கெட்டு சாக்லட்டு் இனிப்பு தவர மத்ததெல்லா குடுக்கலா
ஆ
அத மட்டோ குடுத்தனுப்பிட்டோன்னா அவுங்க ஸ்னாக்ஸ்ஸு சாப்ட்டு அப்பறோ வந்து சாப்பாடு லஞ்சி சாப்ட்டு மூணு மணிக்கா கூட்டு வந்தன்னா அவங்க ஒர்க்கப்ப ஒர்க்க வந்து சம்மா நா இத சாப்ட்டே அப்டின்னு வந்து சொல்லுவாங்க
உ
சரிப்பா அப்டின்னு சொல்லி அவுங்களுக்கு நம்ம வந்து சோ என்ன ஹோம் ஒர்க் குடுத்தாங்க கேட்டா அம்மா இந்த ஹோம் ஒர்க் குடுத்தாங்க அப்டின்னு சொல்லுவ அப்போ உக்காஞ்சி எழுத வ ச்சு அது நம்ம முடிச்சு கொடுக்கறதுக்கு கொஞ்ச கேப் அப்டியே ஒரு அஞ்சாறு மணிக்கு ஒக்காந்தன்னா அஞ்சு மணி ஆயிடு எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க இது நல்லால்ல இது நல்லால்ல சொல்லி சொல்லி அழச்சி அழச்சி குடுத்து குடுத்து அது எழுத வைக்கிறதுக்கு காட்டியு பெரியன் பாடு
ஆமா ஆனா கடையில வாங்கி குடுக்கற ஸ்நாக்ஸ்ல்லா குடுக்க கூடாது அப்டின்ற மாரிஸ்
கடையிலன்னாக்கவு ஆ அத் அதெல்லா வந்து என்னாக்கா இப்ப நம்ப உருளகெழங்கு சிப்ஸ்ஸு நார்மலா வீட்ல செய்யற மாரி தான அதுவு அது நம்ம வீட்லருந்து செய்ய முடியாது நம்மளுக்கு டைம் இருக்காது அது என்னன்னாக்கா இங்கன டைரக்ட்டா வந்து செய்ர் து இதுவே இங்க இருக்குது கடயே இங்க இருக்குது நம்ப கண் ண்ணு முன்னாடியே வந்து சீவி போடுறாங்க பாத்தீங்களா மரவள்ளி கெழங்கு சிப் சே உருளகெழங்கு சிப்ஸ் இதெல்லா இருக்கு பாத்தீங்களா அது வந்து கட இங்க இருக்குது கண்ணு முன்னாடியே எண்ணெயில போட்டு பொறிச்சி எடுப்பாங்க
ஆ இருந்தாலு ஆயில் ஃபுட்டுல்லா குடுத்து விட கூடாது அப்டின்ற மாரி சொல்லுவாங்கல்ல
இல்லல்ல இந்த ஸ்கூல்ல இங்க அது மாரி கெடையாது இங்க ஆ ஓகேதா அதெல்லா ஆனா இந்த பிஸ்கெட்டு இந்த சாக்லேட்டு அந்த லூடல்ஸ்ஸே இந்த லூடல்ஸ்ஸுல்லா அந்த அதெல்லா குடுத் தனுப்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுவே என் பொண்ணு வந்து சொல்லுவா எம்மாப் பிரெட் ஆம்லேட் வந்து ஒரு பையன் எடுத்துட்டு வந்தாமா எனக்கு அதுமே செஞ்சு குடுக்குறியான்னா நா வீட்டுல செஞ்சு குடுக்குறேமா ம் சொன்னே
ம்
சரிமா அப்டின்னு இது இதுவே பிரெட் ஆம்லேட்டு குடுக்கவே கூடாது பிரெட் ஆம்லெட்டு ஹெல்தியே கெடையாது இது பெ பிரெட் ஆம்லெட்டு வந்து குடுக்குறாங்க
ஆமா அது ஸ்நாக்ஸ்ல வந்து பிரட் ஆம்லேட் வந்து லன்ச்சுக்கா இல்லாம ஸ்நாக்ஸ்க்கா
ம் ம் ஆமா சொல்லுங்க சொல்லுங்க
ம் நீங்க அது மாரி போட்டு குடுத்துட்ருக்கீங்களா
புரியில
இல்ல போட்டு குடுத்து விட்டிங்களா கேட்டதுக்கு
எந்த மாதிரி எனக்கு புரிலையே எப்டி சொல்றீங்க ஹலோ
ஹலோ
ஒ பின்னாடி ஒரே ஃபேன் ஓடுதா என்னான்னு தெர்ல ஒரே அது சவுண்டு கேக்குது
ஆ இப்போ
அ ஆ இப்ப ஓகே சொல்லுங்க
ஆ ஃபேன் இல்ல இப்ப நா வெளிய இருக்கே இல்ல உள்ள இருந்தா சவுண்ட் டி வி சவுண்ட்லா கேக்குன்ட்டு ஆ இந்த பிரெட் ஆம்லெட்டு அது மாரி கேட்டது நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்களா அப்டின்னு கேட்டே
இல்ல அது வீட்ல செஞ்சு நா குடுத்துருவே ஆனா ஸ்கூலுக்கு குடுத்தனுப்ப மாட்டே அது நம்ப சூடா சாப்ட்டாதானே அது நல்லாருக்கு அது வந்து பசங்களுக்கு இப்ப நம்ப எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு நம்ப செஞ்சி இப்ப நம்ப இப்ப டிஃபன் பாக்ஸ்ஸுல வச்சு அனுப்புறோ அங்க போனோனே இத வே அந்த வேர்வ கூட ஊத்தலா அந்த அனல்ல நம்ம வச் ச்சு அனுப்புனானாக்க வேர்வ கூட ஊத்தலா அதுல வந்து நம்ப பிளாஸ் டிக் டப்பான்றதுனால அது சூடா வச்ச உடனே கெமிக்கல் இருக்குல்ல அந்த பிளாஸ்டிக் டப்பாவோட கெமிக்கல் இருக்குல்ல அது புள்ளிங்களுக்கு எஃபெக்ட் ட்டு குடுக்குன்னு சொல்ட்டு நம்ம வீட்ல செஞ்சு நா குடுத்துட்டு போயிடுவ வேற வீட்ல செஞ்சு அது உக்கார வெச்சு உங்களுக்கு எத்தன வேணு மோ நீங்க அத சாப்டுங்க விளாட்டு விளாட்டு கூட வந்து சாப்டுங்க அப்டின் சொல்ற குடுத்துருவோ
சேரி சேரி
அவுங்க கேக் எடுத்து வந்து பிரெட் ஆம்லேட் கேப்பாங்க மத்தபடி வேற எந்த ஸ்நாக்ஸு வீட்ல செஞ்சு குடு அப்டியெல்லா அவுங்க வந்து கேக்க மாட்டாங்க எனக்கு கடைல எதாவது இருந்தா வாங்கி குடு அப்டின்னா ஆனா வந்து லேஸ் அயி டெல்லா எதுவமே வாங்கி தர மாட்ட பிஸ்
ஆ
வாங்கிக பட் ஆனா லேஸ் அய்ட்டெல்லா எதுமே வாங்கி தர மாட்ட சாக்லேட் அதிகமா வாங்கி தர மாட்ட
ஆமா நானு அதிகோ லேஸ்ல்லா குடுக்க மாட்ட அதா அந்த சாக்லேட்லியே ஜெல்லில்லா அதிகோ கேக்குவாங்க
உங்க வாய்ஸு கொஞ்சோ பிரேக் ஆது ஹலோ ஹலோ ஹலோ